வணக்கம்
சாப்ட்டீங்ளா தோழி சொல்லுங்க என்ன பண்றீங்க
நல்லா இருக்கங்க அடுத்தது வந்து விவசாயத்த பத்தி நம்ம பேசலா
ஆ கண்டிப்பா தோழி சொல்லுங்க தோழி நீங்க விவசாயத்த நீங்க ஏதாச்சு விவசாயம் பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி ஏதானா அனுபவம் இருக்குங்க
நா பண்ணது இல்ல நா பண்ணது இல்ல இவ சின்ன வயசுல இருந்து இவ ஸ் சயதோம் அ தாத்தா பாட்டி வீட்ல இருந்து வளந்ததுனால அவுங்க வந்து விவசாய தா அவுங்க பண்றதெல்லா பா சின்ன வயசுல இருந்து பாத்துட்டே வருவே சாட்டர்டே அ சனிக்கெழம ஞாயிற் கெழமயான தோட்டத்துக்கு போயிருவோ லீவ் விட்டுருவாங்கள அன்னிக் சனி சனி ஞாயிறு அப்ப போய் தோட்டத்த அங்க பண்றதெல்லா போய் பாத்துட்டு இருப்போ வேடிக்க பாத்துட்டு இருப்போ
ம்
ம் அதனால விவசாயம் வந்து எனக்கு சின்ன வயதுல இருந்து எல்லாமே தெரியு அதனால வந்து ம் இப்ப மேரேஜ் ஆயிருச்சு கல்யாண ஆயிரு ச்சி கல்யாணம் ஆன பின்னாடி எனக்கு ஒரு ம் விவசாய நில வாங் அங்கே விவசாயம் பண்ணும்னு ரொம்பயு ஆர்வ இருக்குது அதே ஆர்வ இருக்கு
புரியுது புரியுதுங்க தோழி விவசாயத்துல வேற
அ வரும் ருமானம் வர மாரி விவசாயம் பண்ணணு ஆசை என்னன்னா தென்னை வைக் ந்துது தென்னை மரம் அது நல்லா காசு வரு தென்னை அப்பற வந்து தேக்கு அப்பற வந்து சந்தன மரம் கூட கொஞ்ச கம்மியாவே இது கொஞ்ச ரொம்ப வக்க முடியாது கம்மியா பண்லா அந்த மாரி நல்லா வருமான ஈட்டக்கூடி ஈட்டக்கூடிய
பண்ண மாட்டீங்களா அரிஷ்
அது பண்ணிருக்கோ அதுல வந்து இப்ப வந்து விவசாய வந்து ரெண்டு வக இருக்குது ரொம்பையும் தண்ணி யூஸ் ஆகுற மாரியு ஒரு விவசா ஆ இருக்குது அதுக்கு வந்து ம் தண்ணி நெல்லு வெளைவிக்கனும்னா நெறைய பாசனோ அதிக வேணு
ம் ம் கண்டிப்பா ஆமா அதுக்கு நீங்க பேச நீங்க சொன்ன மாதிரி ஆமா ஆமாங்க தோழி கண்டிப்பா
கூட இருந்து நெறைய ஆட் கள் தேவை அத பாக்குறதுக்கெல்லா நம்மளு கூட இருக்கணும் அது ரொம்பையு அ இதா பாக்கணு
கண்டிப்பா ஆமா ஆமாங்க தோழி நீங்க சொன்ன மாதிரி வந்து தென்னந்தோப்பு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு விவசாயத்துல ஒரு நல்ல இதுதான் தோழி இந்தப் மா அதுல வந்து என்ன பண்ணலானா அ தென்ன மர வ ச்ச நிலங்களே நெறைய இருக்கு தோழி அந்த மாரி நீங்க வாங்கிக்கிட்டு அதுல வந்து நீங்க பண்ண அந்த மாரி வச்சு இது பண்ணி இது பண்ணலா தோழி
ஆமா நாங்க வந்து நாங்க இருக்கிற ஏரி தியால இருந்து அந்த பக்க கொஞ்சம்ஊ கொஞ்ச எங்க ஊர்ல இருந்து அந்த பக்கம் போனோம்ன ஒரு நாப்பது கிலோ மீட்டர் போனோம்னா பொள்ளாச்சி இருக்குது பொள்ளாச்சி புல்லா தென்னந்தோப்பு ஏரியா தா இருவது கிலோமீட்டு போனுனா அதனால வந்து நாங்க நெறைய போய் பாத்திருக்கோ அப்ப நாங்க அந்த சைடு வந் இந்த எட வாங்கி இப்ப ஒரு சைடு போட்டிருக்கா அந்த பக்கமா போம்போது நெறைய தென்னந்தோப்புகலா நெறைய இருக்கு எழுதியே போட்ருப்பாங்க இந்த தோப்பு விற்பனைக்கு உள்ளது அப்டின்ட்டு ஆனா பாத்தீங்கனா மூணு கோடி நாலு கோடி அந்த மாரி
ஓ அவ்ளோ ரேட் போதுங்ளா அதிகமா இருக்குதுங்க ஓவரு இது ‌இருக்குனு நெறைய ரேட்டு இது வந்து அந்த மாரி வாங்காதீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாப்பத்தஞ்சு லட்ச ஐம்பது லட்சத்துல வேல எல்லா ந நெலங்கள் இருக்கு நல்லா ஒரு தண்ணி வசதியோட ஆனா நீங்க வந்து கொஞ்ச கிராமமு ஆ நகரமு சேந்த மாரி ஒரு சில எடங்களெல்லா இருக்கு அந்த மாரி எடங்கள்ல பாத்தீங்கன்னு வெச்சுக்கங்களே உங்களுக்கு கொஞ்ச கம்மியா ன வெலைல கெடைக்கு என்னன்னா கொஞ்ச தூரமா இருக்குமே தவிர்த்து மித்தபடி கம்மியான வெல மித்த நீங்க கேக்குறவே எல்லா விதமான வசதிகளு வந்துரு இல்லைங்களா அந்த மாரி தேடிப் பாருங்க இப்ப நாங்க இருக் க்கிற ஊரு பக்கத்துலயே இப்ப எங்களுக்குமே அந்த அந்த எட வந்து தூரோ கிட்டத்தட்ட பாத்தீங்கனா எங்களுக்கு அந்த இதுக்குமே எவ்வளோ தூர வரும் பாத்தீங்கனா ஒரு அறுவது கை எழுவது கிலோமீட்ரு வரு அந்த மாரி தூரத் துல நெலங்கள் இருக்கு இன்னானா பாத்தீங்கனா ஆ அந்த நெலத்துலருந்து வெளிய அங்கருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு அந்த மாரி வெளிய வந்தாதா எ அ நக நகரோ நகரோம்னா அந்த அந்தந்த வயலருந்து வெளிய வந்தாலே ஊரு எல்லாமே இருக்கு ஆனா நம்ப கொஞ்ச அ எப்டிய இந்த திரையரங்கோ அதுக்கப்றோ இந்த ஒரு கடைங்களுக்கு போனு அந்த மாரி விஷ் யங்களெல்லா இருக்கு இல்லைங்களா சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாரி விஷ்யங்களெல்லா இருக் க்காது அதுக்கு வர்ணுனா கொஞ்ச வெளில வர்ணு ஒரு அஞ்சு கிலோமீட்ரு வந்து எல்லாத்தையு வாங்குற மாதிரி அந்த மாரி இருக்கு ஆ அந்த மாரி எடங்களெல்லா பாத்தீங்கனா ஒரு கம்மியான வெலைல ஏ நல்ல வா எப்டி சொன்னாலு அது வந்து ஃபுல் கிராமம் சோ அந்த சாலை மட்டு நல்லா போட்ருக்காங்க இதுக்கு கனெக்ட் ஆகுற மாரி சாலை கனெக்ட் பண்ணி வெச்சிருக்காங்க சாலை போட்ருக்காங்க ஆ எந்த ஒ எந்த வாகன போலா போறத்துக்குடிய சாலை போட்ருக்காங்க ஆ ஆனா பாத்தீங்னா முழுப் கோ கிராமந்தா கிராமம் பாத்தீங்கனா பக்கா கிராமமா இருக்கு அந்த மாரி எடங்கள்ல இங்க நாங்க இப்ப அதுதா எதிர்பாக்குறோ அதுவு இல்லாம அது எங்க பாட்டி ஊரு எங்க அம்மாவோட எங்க அம்மா பிறந்த ஊரு அதனால சேரி அங்கப் போய்ட்டுவாம் அங்க போய்ட்டு நம்ம அங்க வாங்கிட்டு அங்க போயிட்லா அப்டின்னு எனக் க்யே ஆனா அம்மாக்கந்து அங்க போய்ட்டா நம்ம இன்னா பண்ண முடியு இங்க வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்குன் நம்ம வந்து ஒருவ் மருந்தவம் போலு மெ மெடிக்கலு போயிட்லா எல்லா எடத்துக்கு சீக்ரமா போய் இது ஒண்ணு வாங்கிர்லால்ல அங்க போய்ட்டா எதுமே வாங்க முடியாது எது வேணுனாலு ஆ முன்னாடியே நம்ம போய் வாங்கிட்டு வந்துர்ணு இந்த மாரி எல்லாம் விஷ்யங்கள் இரு த்து அத்னால அங்கல்லா வேணா இங்யே பாத்துக்கலா இங்க கூட இருந்துக்கலா அப்படின்ற மாரி சொல்றாங்க ஆனா நமக் வந்து அங்க வந்து நெலொ வாங்கிட்டு அங்க போயிட்லா நெலொ வாங்கிட்டு மொத்தத்யு அங்யே அமச்சுட்டு அங்க போய்ட்லா அப்படின்ற மாதிரி முழுக்கது நாம எனாப் பக்கத்லியு சொந்தக்காரங்க அந்த மாரி எல்லா இருக்காங்க கொஞ்சு இதெல்லா ஒண்ணொன்னா வருவாங்க போவாங்க அந்த மார் கி விஷ்யங்கள் எல்லா இருக்கம்னால நம்ம அங்க போய்ட்டா நல்லாருக்கு அப்டின்ற மாதிரி எதிர்பார்க்றோ அம்மா அவங்கலா வேண்டா அப்டின் சொல்றாங்க தென்னந்தோப்பு இருக்கு தண்ணிக்கு தண்ணி வஸ் த்யு இருக்கு ஆ ஆங்க வந்து ஆத்து ஆத் த்து இருக்கற்னால தண்ணிக் கொஞ்சு பஞ்சோ இல்லாம இருக்கே சொல்லி
அப்டிங்களா சர்
உம் அதனால் நல்லார்க்கு ஊரு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஊரு
எங்கதுலல்லா எல்லா பெருமே விவசாயன்தா பண்றாங்க எல்லா பெருமே தாத்தா பாட்டி இப்பய் நாங்கல்லா கல்யண் மண்டடுத்துல மட்டு்தா விவசாயி இல்ல அவங்க ஐடில ஒர்
ஆ
உம் அவங்களா எல்லாத்து எங்க வீட்டு சேட் எல்லாமே அப்பறோ வந்து எங்கம் தாத்தா பாட்டி நா சின்ன வயதுல இந்து பாத்துட்டு வர்றது என்னான்னா விவசாயனா இந்தம் நெல்லு அதிக்மா போடுவாங்க முப்பது நாள் வெலைய்ற எல் நெல் இருக் கிது அறுவது நாள் விளையற நெல் இருக்கு தொண்ணூறு நாள் விளையற நெல் இருக்குது அப்பற வந்து நிலக்கடல இருக்குல்ல அது போடுவாங்க தக்காளி ரோச ரொம்ப அதிகு ரோஜாப்புன் சொல்வாங்கல்ல
உம் பறிச்சு பருச்சு போடுவாங்க தோழி நெறைய இதுல
அ எங்க மண்ணுக்கு அவ்வளக்கா போட மாட்டாங்க மருத்தி எப்பயே ரேராதா போட்ருக்காங்க நா எனக்கு வெவ்றது இல்ல ரெண்டு மூ டைம் போட்ருக்காங்க இந்த கரிசல் மண்ணுன் சொல்லுவாங்க கரிசல் மண்ணு சொல்லுவாங்க அந்த மண்ணுக் து நல்லா விளையு எங்க ஊருட்டூ ஓரளவுக்கு வரு
உம் உம் நம்பள்து வந்து பருத்தி அதிகமா போடுவாங்க மித்தபடி காய் இந்த கத்திரிக்கா போடுவாங்க வெண்டக்கா போடுவாங்க அதுக்கப்றோ நெல்லு நெல்லு கூட போடுவாங்க அதுங் அ அதிகமா பாக் அ முடியாதன்னா கொஞ்சு நெல்லு போடுவாங்க அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா தென்னந்தொப்பு தா அதிகோ ஆ தென்னம் வச்சுன்னா அது ஆ பண்ண ஏற்படுச்சுன்னு போறத்தா அதிகோ அந்த மாரி வச்சிருப்பாங்க அதுக்கப்றோ பத் தீங்கன்னா இந்த சாமந்தி பூ இருக் இல்லைங்களா
உம் செர் செரியா
அந்த மாரி போடுவாங்க அதுக்கப்ற பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா பீன்ஸு அந்த கொட மொளகா அதுக்கப்புறோம் இது என்னது அது பூசணிக்கா அப்புற பீக்கங்கான்னு சொல்லுவாங்க இந்த மாரி எல்லா வெள ச்சலு இங்க அதிகமா இது ஆகும்ன்னு தோழி அதுக்கப்புற கோஸ் கெடைக்கு காலிஃப்ளவர் இந்த மாரி விஷயல்லா இங்க அதிகமா பண்ணுவாங்க தோழி
எங்க ஊர்ல எல்லாமே வெளையு இந்த ரோபோ பூ வையிட்ட இருக்குல்ல மல்லியப்பூ கடகா மரம் அப்புற வந்து அதிகமா போடுவாங்க அதிகமா வந்து ரோஸ் இருக்குல ரோஜா பு சொல்லுவாங்க பட் ரோஸ்னா அது அதிகமா வெளைவிப்பாங்க எங்க ஊர் சைடு ஆ அது அதிக போடுவாங்க அப்ற தென்னந்தோப்பு தென் அ இதெல்லா அதிகமா
இந்த மாரி தொழில நீங்க எடுத்து பண்லாமே தோழி இப்ப பாத்தீங்கன்னா அ நீங்க சொல்ற இந்த பூ இந்த பழங்கள் எல்லா எங் க உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ப ஊர்கள் எல்லா நீங்க சொல்ற இதெல்லா கொஞ்ச வெல அதிகமா இருக்கு இவங் சொல்ற அந்த பூவோட வெலைய எல்லா இங்கெல்லா அதிகமா இருக்கு நூருபா நூத்தி இருபது ருபா நிச்சமாவே ஆயிரம் ரூபாயாலாம் பூ வெலை எல்லா போயிட்டு இருக்குது இப்போ
ஆமா எங்க ஊர்ல எல்லா மல்லிய பூலாம் போயி ஒரு ஊர்ல போய் இந்த மார்க்கெட்ல போட்டு வருவாங்க ஒரு சீசன் அப்பைல்லா நாலயிர மூணாயிர ஒரு கிலோ
ம் ம் ஆமா நீங்க அந்த மாதிரி நீங்க அந்த மாரி நீங்க ஒரு நாலு நெல நெலத்துக்காரங்கள புடிச்சி அ இந்த மாதிரி எந்தெந்த ஊர்களுக்கெல்லா தேவைப்படுதோ அந்த மாரி நீங்க ஒரு இது வச்சுக்கிட் டு அவங்களுக்கு ஒரு ப்ரா அவங்களுக்கு ஒரு இது வச்சு இது பண்ணுங்க வித்துட்டீங்கன்னா அது ஒரு லாப கெடைக்கு இல்ல தோழி நல்ல லாபம் பார்க்கலா இதுல அது மட்டு இல்லாம நீ நீ எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லா பண்லா அதிகமா பண்ண முடியு உங்ளால நா ஒரு ஒரு டன் அளவுல நா வந்து எனக்கு குடுக்க முடியு அப்டின்னுல்லா இருந்ச்சுன்னா இப்ப பாத்தீங்கன்னா என் நண்பர் ஒருத்தர் பழம் பண்றாங்க பழம் வியாபார வாழைப்பழம் அவங்க பாத்தீங்கன்னா கோயம்பேடுக்குதா பழம் இது பண்றாங்க அவங்க நெலத்துல இருந்து வர்ற பழம் கம்மிதா அதே பாத்தீங்கன்னா மித்த ஊர்கள்ல இருந்து ச த்தியமங்கலமா ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்க இந்த ஈரோடு பக்க ஒரு ஊர் பேர் சொன்னாங்க பழ வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்களா அங்க இருந்துல்லா லோடு வந்து வாங்கி இவங்க விற்பனை செய்றாங்க அ மார்க்கெட்ல விற்பன செஞ்சு அதுக்கப்புற அவங்களுக்கு இது பண்ணிட்டு திரும்பியு லோடு எடுக்கற மாதிரி அந்த மாதிரி எல்லா பண்றாங்க நீங்க அந்த மாதிரி ஆளுங்கள புடிச்சு நீங்க அந்த மாரி பண்லா இல்லைங்ளா பூ வியாபார கூட சப்போஸ் இங்க பாத்தீங்கன்னா கர்நாடகா இருக்கு இல்லலைங்களா
ம் ஆமா
கர்நாடகாலல்லா பாத்தீங்கன்னா பூவோட இது வந்து ரொம்ப அதிக தேவை வந்து ரொம்ப அதிக
அ
அந்த மாரி எடங்களுக்கெல்லா நீங்க குட்த்தீங்கனா நல்ல இது பாக்கலா
ஆ சேரி சேரி இல்ல எங்க ஊர்ல வந்து ரோஜா பூ வந்து மார்க்கெட்ல போட்ருவாங்க அப்டிங்னா நம்மள விட மார்க்கெட்ல வியாபாரம் நம்ம மொத்த பூவெல்லா வாங்கி அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அது பண்றாங்க நெறைய பேரு அப்பற எங்க ஆ எங்க சொந்தக்காரங்க வந் இல்ல இல்ல எங் எங்க சொந்த இல்ல இல்ல அந்த ஊர்ல வந்து பூ மார்க்கெட்டுன் தனியா இருக்கு விவசா சாய அதிக பண்றனால பூ வெளவிக்கற்னால எல்லாரு கொண்டாந்து பூ போட்றக்காண்டி எல்லா பேரு வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து பூ எல்லாத்துக்கு ஒரே மாரி வெளைவிக்காதுல்ல வெயில் காலத்துல ஒரு மாரியு குளிர் காலத்துல ஒரு மாரியு ஆ மார்க்கெட்ல வந்து போடுவாங்க அந்த மார் தா பூவெல்லா எடுத்துட்டு போயி ஒரு வெல வித்து இவ்ங்க வாங்கிருவாங்க இதெல்லா மொத்தமா எத்துட்டு போய் எக்ஸ்போர்ட் பண்றவங்களு நெறைய பேரு இருக்குறாங்க அந்த மார்க்கெட்ல எல்லா பூவு வாங்கிட்டு போயி அப்பற எங்க ரிலேட்டிவ் கூட ஒருத்தவ்ங்க சொந்தக்காரங்க வந்து இந்த கிரேப் தோட்ட வெச்சிருக்காங்க
ஓ ம்
ஆ க்ரேப்ஸ் தோட்ட அந்த பாக்ஸுல போட்டு போட்டு இந்த வே எக்ஸ்போர்ட்டு காரவ்ங்கட்ட வந்து ஆ இப்ப இதெல்லா பருமிஷன் வாங்கி ஒரு லி்ங்க் வெச்சிருக்காங்க அத எக்ஸ்போர்ட்லா பண்றாங்க தெரிஞச்ச ஒரு பைய படிக்காத ஒரு பையந்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு பைய ஆ எல்லாங்ளா செட்ட ஆகணு செம் படிச்சிருப்பாங்க தோட்டத்துல வந்து க்ரேப்ஸ் வெச்சிருக்காங்க எப்டியோ அடிக்கடி க்ரேப்ஸ் போட்ற எட்த்துல வந்து இந்த மாரி
ம் தோழி நம்ம ரொம்ப நேர பேசிட்டோ அடுத் த்த இணைப்புல நம்ப இன்னு நெறைய விஷ்யங்கள் பேசலாமே தோழி
ஆ நன்றி வணக்கம் அடுத்த இணைப்பில் சந்திக்கலாம்
கண்டிப்பாங்க